கிதுங்ளா
ரொம்ப உள்ளுக்குள்ளார போய் கேக்குதுங்க
ஆ இப்ப கேக்குதா
ஆ கேக்கு ஆ கேக்குதுங்க
ஆ அப்புறோ என்ன பண்றீங்க நீங்க
அ நா வந்துட்டு சும்மாதாங்க உக்காந்துர்க்கே எனக்கு சில ட்ரெஸ் எல்லாமே வந்து துணிமணி எல்லா கொஞ்சோ தெச்சுட்டு வந்துர்ச்சுங்ளாங்க
ஆ
அதெல்லா வந்து இப்போ போட்டு பாத்துட்டு உக்காந்திருக்கேங்க
அப்டிங்ளா போட்டு பார்ங்க எது உங்ளுக்கு ரொம்ப புச்சுகிதுங்க
என்னங்க
அதுல எது உங்களுக்கு ரொம்ப புடிச்சுது
எனக்கு வந்து எல்லாமே புடிச்சுதுங்க
ஆ
ஆனா எதுமே எங்க அம்மா போட வுடமாட்டேங்கிறாங்க
ஏ
இப்பவே போட்டு தீத்துட்டீனா கல்லூரிக்கு வந்து எப்பிடி போட்டுட்டு போவே
ஆ
அப்டின் சொல்லிட்டு போடவே வுடமாட்டேங்கிறாங் ஆமாங்க ம் சும்மா தாங்க போட்டு பாத்துட்டு வெச்சுடேங்க ஆ கை தாங்க கடிகாரொ அந்த கடிகாரத் த வந்துட்டு ம் நா போய் வாங்க போனங்க வாங்கிட் டு அவங்ககிட்ட அவங்க வந்து உனக்கா வேற யாருக்காது கேட்டாங்களா எனக்கு தா அப்டி சொன்ன அப்றோ செரி கையில கட்டிப்பாரு லூஸா இருந்துச்சு னா வந்து டைட் பண்ணித் தரன்னு சொன்னாங்க
ஆ
கேக்குதுங்களா
கேக்குதுங்க கேக்குது நீங்க சொல்லுங்க எனக் கேக்கு
ஆ நீங்க வந்துட்டு ஏதோ ஒண்ணு பாத்துட்டே எடுப்பீங்க
புடிச்சுருச்சுங்க இல்லங்க எனக்கு ஆள் புடிச்சு ஆ ஆ
என்னிச்சு நின்னுங்க
நடந்துற்றுக்க
நடந்துட்டுருக்கிங்களா
ஆமாங்க என்ன பண்றது இப்டியே நடக்க வேண்டிதா ஏதாவது சு புதுசா ஒரு படம் பாக்கலான்னுட்டுருக்கேங்க என்ன சொல்றீங்க நீங்க
ஆ பா ஆ பாருங்க பாருங்க உங்க வீட்டுல வந்து உங்கள யாரு திட்ட மாட்டாங்க நீங்க பாப்பீங்க என்னங்க
எங்க வீட்லயு என்ன திட்டுவாங்க செரிங்களா எங்க வீட்ல எல்லா என்ன திட்
திட்டுவாங்களா
ஆமாங்க என்னைலா எப்பிடி திட்டுவாங்க தெரியுமா
என்ன எல்லா எங்க வீட்டுல எதுல எல்லா அடிப்பாங்க தெரியுமா
உங்க வீட்ல உங்க அம்மா வந்து உங்களைய வந்து கடிச்சில்லா வப்பாங்க எங்க அம்மா அவ்ளோ கொடுமப்படுத்த மாட்டாங்க
ஆ இருந்தாலு எங்க அம்மா வந்து கொஞ்சோ நல்லா அம்மாங்க எதுக்கு கேட்டாலு வுட்டுருவாங்க அப்பா கிட்ட எனக்கு வேண்டி பொய்யெல்லா சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க
அ பாருங்க இவ்ளோ நல்ல தாயார் உங்களுக்கு கெடைக்குமா
ஆனா என்னங்க வீட்ல வந்துட்டு அது கொஞ்ச சண்ட வந்துருச்சுனா மொரருட்டத்தனமா அடிச்சடறாங்க அது ஒன்னு தாங்க பிரச்சன
அடிதான வாங்கிகோங்க
காலைல எங்க அம்மா என்னை எழுப்பனாங்கங்க அம்மா எழுப் பனாகங்கறது வந்து எனக்கு யோசன வரலங்க போன் வந்துட்டே இருந்துச்சுங்களா காலைல
ம்
அதனால அது கடுப்பாயிருச்சுங்க ஃபோன சைலன்ட்ல போட்டுட்டு திரும்ப தூங்கிட்ட அந்த டென்ஷன்ல எங்க அம்மா என்ன அடிச்சொன்ன நா திரும்ப அடிச்சுட்டேங்க எங்கம்மா திரும்ப என்ன அடிச்சாங்க ஆமாங்க அது எங்க அம்மானு தெரிலங்க எனக்கு எழுப்பனாங்க ஆமாங்க யாரோ எழுப்பனாங்கன்ட்டு அடிச்சுடேங்க
அ
அப்றோ எங்க அம்மா திரும்ப என்னை அடிச்ட்டாங்க
அப்படிங்களா
ஆமாங்க செரியான அடிங்க அதுக்கப்றோ எந்திரிச்சு போயி அடிக்கறக்கு வந்து தூக்கத்துல எனக்கு ஒண்ணு தெரியலேங்களா அப்றோ மறுபிடி தூங்கிட்டேங்க ஆமாங்க
பரவாயில்ல இப்டில்லா பண்ணாதீங்க உங்க அம்மா கிட்ட அப்டி எல்லா பண்ணாதீங்க நடந்துக்காதீங்க எல்லா சரிங்களா
உங்க அம்மா உங்கள அடிக்க மாட்டாங்களா
இல்ல இல்ல எங்க அம்மா என்ன அடிக்க மாட்டாங்கங்க
திட்டுனா நீங்க என்ன பண்ணுவீங்க
திட்டுனா நானு திருப்பி போமா ஏமா இப்டி கத்திட்டே இருக்கீங்க
ஆ
அப்டியல்லா நானு திட்டுவேங்க திட்ட மாட் டே நானு அப்டி மெதுவா சொல்லுவேங்க அப்டி இப்டி
அப்டிங்களா
ஆமாங்க ஆ இப்போ நல்ல கிளைமேட் நல்லா இருக்குல்லங்க ஆனா இன்னைக்கு கொஞ்ச வெயில் அடிக்குது அது எனக்கு புடிக்கல நேத்து கூட நல்லா இருந்துதுங்க
ஆமாங்க வெயில் அடிக்குது
ஆமாங்
என்னங்க பண்றது எங்க அம்மா வேற துணி வந்துட்டு துவச்சு வெச்சிருக்காங்க கொண்டு போய் காய போட்டு வானு சொன்னாங்க ஆமாங்க மூணு மாடி ஏறணுங்க யார்னால ஆகறது கால் வலிக்குங்க
பரவால்லங்க இருக்கறது ஒரு நாலு மாடி இந்த வயசுல ஏறாம எந்த வயசுல ஏறுவீங்க
நா எந்த வயசுலயு ஏற மாட்டங்க கல்யாண ஆனதுக்கப்றோ என் புருஷ வந்து என்னை தூக்கிட்டு போவாங்க
இது நினப்புதாங்க உங்களுக்கு உங்க புருச உங்கள தூக்கிட்டு போவாங்கறது அவ அப்ப உங்க புருஷ வேலைக்கு போக வேண்டாமா ஆ உங்களை தூக்கிட்டு போறதுதா வேலையா
முதல்ல கல்யாண ஆகுதான்னு பாக்கலாங்க
ஏங்க உங்களுக்கு ஏ கல்யாணம் ஆகாம
யாருங்க வருவா எல்லாருமே ஏமாத்தற பசங்களா இருக்காங்க
இந்த காலத்து பசங்களே அப்டிதாங்க எல்லாரையு ஏமாத்தறாங்க நம்மள யாரையுமே நம்பகூடாதுங்க
ஆமாங்க நிழல் கூட விட்டுட்டு போயிடுதுங்க என்னங்க பண்றீங்க நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா
அப்புற என்ன உங்களுக்கு ரொம்ப புடிச்ச உணவு என்னது
ஆ என் என்னென்னவோ பண்றீங்க நான் வந்துட்டு எனக்கு வந்து பரோட்டா தாங்க பிடிக்கு
அப்படிங்களாங்க ஏ உங்களுக்கு பொரோட்டா ரொம்ப பிடிக்கு
ஏ அது நல்லா இருக்குங்க அதால பிடிக்கு
பரோட்டாக்கு சால்னா வச்சு சாப்பிடுவீங்களா இல்ல குருமா மாரி வச்சு சாப்பிடுவீங்களா இல்ல கிரேவி மாரி வெச்சு சாப்பிடுவீங்களா
எல்லாமே ஒண்ணுதானங்க ஏங்க
அப்படியெல்லா இல்லையே கிரேவி வேற சால்னா வேற குருமா வேறங்க
அ நீங்க தாங்க அதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சு குடுக்கணும் நீங்க என்ன வெச்சு சாப்பிடுவீங்க
எம்மி வச்சு சாப்பிடுவாங்க
நான் வந்து வித்தியாசமான பெறவீங்க சாம்பார் தாங்க வச்சு சாப்பிடுவேன்
சாம்பாரும் பரோட்டாவும் நான் தயிர் சட்னியும் பரோட்டாவும் வச்சு சாப்பிடுவேங்க
அப்டிங்களா நா பாயசமும் பரோட்டா கூட சாப்பிடுவேங்க
பாயசமும் பரொட்டாவுமா நீங்க மட்டும்தாங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க
ஆ ஆமாங்க
அது எப்படிங்க இனிக்காதா
அது ஒரு மாரி நல்லாருக்கொங்க
ம்
ஆ வந்துட்டு நானே புதுசா கண்டுபுடிச்சு கட வச்சிருக்கேங்க எங்க வீட்டு பக்கத்துல நீங்க வந்தீங்கன்னா சாப்ட்டு போங்க
இல்ல இல்ல வேணாம் வேணாங்க
ஏங்க வரமாட்டீங்களா
இல்லங்க நான் வந்துட்டு பரோட்டாவும் பாயாசமும்லாம் சாப்பிட மாட்டேங்க
ஏங்க இப்ப எங்கேயோ போயி ஐநூறு ரூவா நானூறு ரூபா குடுத்து கழுதையோட சாஸ்லாம் சாப்ப விட்டு வரீங்க
கழுதையோட சாசு இல்லங்க மாடோட சாசுங்க எருமை எருமையோட சாசங்க எருமை எரும ஆமாங்க நா போய் கழுத சாச எதுக்குங்க சாப்பிடணும்
ஆ இல்லைங்க எனக்கு அது அதோடது ஆங்கிலத்துல ஞாபகம் இருஞ்சங்க பேரு அதுக்கு அறிவு கொஞ்ஜோம் வேல செய்யாம தமிழ்ல ஏதோ சொல்லிட்டங்க
ம் பரவாயில விடுங்க உங்க அறிவு கூடிய சீக்கிரம் நல்லா வேல செய்யும்னு நான் நம்புறன் நல்லா வெண்டக்கா சாப்பிடுங்க அறிவு நல்லா வேல செய்யும்
ஆ செரிங்க
வெண்டக்கா எப்டி என்னோட தோழி ஒருத்தி இருக்கால அவங்க அம்மா இப்டிதாங்க சண்ட போட்டா அவளுக்கு வெண்டக்காய் வெச்சு கொடுத்துருவாங்க
ஆ ஆமாங்க சொன்னாங்க
ஆ சொன்னாங்கல்ல அந்த மாதிரி நீங்ளும் வெண்டக்க வச்சு சாப்பிடுங்க
ஆ செ எங்க அம்மா நீ முட்ட சாப்படுது மட் டும் உ மூள வந்து மங்கி போச்சு முட்ட சாப்படாதனு முட்டை வாங்கி குடுக்க மாட்டேங்கிறாங்காங்க
அச்சச்சஓ பரவால்ல நீங்க திருட்டு முட்ட சாப்பிடுங்க சாப்பாட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சு சாப்புடுங்க முட்டய
ஆமாங்க எங்க அப்பா வந்துட்டு இந்த சை சைவமாங்க அதனால எங்க அப்பா வரக்குள்ள எலாத்தையும் சாப்பிட்டு முடிச்சடனு இல்லன்னா திட்டுவாங்க
அப்படிங்களா எப்பல இருந்து உங்க அப்பா அப்டி மாறனாரு
எங்க அப்பா அதாவது எங்க அப்பாவோட அப்பா வந்து கோயில் பொறுப்பு எல்லாம் மொதல்ல பாத்துட்டு இருந்தாங்களா அதுல அவங்க இறந்ததுக்கு கப்பறம் வந்துட்டு எங்க அப்பாவோ வந்து அத போ பாக்க ஆரம்பிச்சு அவரு த எங்க தாத்தா வந்து அசைவம்ல சாப்டுவாங்க எங்க அப்பா தான் ஆ நல்ல எல்லாத்தையும் விட்டு குடுத்து ட்டாங்க அத அதனால எதுமே சாப்பிடறது இல்லீங்க அதே மாரி இந்த வெள்ளிக்கழம அந்த கழம இந்த கழமயும் செய்யக் கூடாது சாப்படக் கூடாதுல்லா சொல்லுவாங்க நான்
ஆ ஆனா நாங்கதான் பள்ளியில வந்துட்டு நா உங்களுக்கு ஊட்டி விட்ருவோம் இல்லைங்க
ஆ ஆமாங்க ம் அதெல்லாம் ஒரு காலோ இல்லங்க
ஆமாங்க இப்ப பாருங்க தன்ன தனியே உட்காந்துட்டு இருக்கோம் அப்பல்லாம் நம்ம என்னல்லாம் பண்ணுவோம் அடங்கவே மாட்டோம்
ஆ நம்ம பேர் இல்லாம ஒரு பக்கம் கூட இருக்காது எல்லாரும் திட்டிட்டே
ஆமாம் திட்டிட்டே இருப்பாங்கங்க
கடசியா பள்ளிக்கு போய் எல்லாத்தையும் பாத்தேங்க என் தங்கச்சிக்கு புத்தகங்கள்லாம் வாங்க போம்போது எல்லாரும் அன்பா பேசறாங்க எனக்கு மனசே கஷ்டமா இருக்குங்க யாருமே என்ன திட்டவே இல்ல என்ன எல்லாரும் எல்லாரும் என்ன திட்டுவாங்க
ஆ
ஆ எல்லாருமே வந்து அன்பா பேசின உடனே எனக்கே என்னமோ மாரி ஆயிடுச்சுங்க
நான் இனியும் போகவே இல்லங்க
நம்ம எல்லாம் போலாங்க
போலாங்க ஒரு நாள் போலாம்
ஆ போலாங்க எனக்கு வந்
இருங்க எங்க அம்மா கூப்பறாங்க
ஆ அப்டிங்களா ஆ சேர்